ஹலோ
கேட்கிறதா
நல்லா இருக்க தோழி நீங்க நீங்க அஹ் கேட்கிறது கேட்கிறது நா பேசுறது கேக்குதுங்களா ஹலோ நா பேசுறது கே கிறதா உங்ளுக்கு
ஆ என்னங்க தோழி
ஓ கேக்குதா நா பேசுறது
அ இப்பதா கேக்குதுங்க தோழி
ம் செர் செரி சாப் ட்டிங்ளா
ஆம் சாப்ட்டேன் நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
ஆ இப்ப சாப்ட்டோ
ஓ செரிங்க செரிங்க தோழி
இந்த மு டி நெறையோ கொட்டுருதா அத்னால நா ஒரு ஆடர் பண்ண ஒரு ஆயிலு
ஓ
அதுதா இப்ப வந்துச்சு அததா பாத்துட்ருக்க மேடம்
ஓ செரிங்க ம் இப்போ வந்து நம்ப வெளிய ஆய்ல்லா வாங்கி தேக்கிற்த விட நம்மளே கையால செஞ்ச சில இதுவெல்லா அந்த காலத்துல எல்லா போடுவாங்க பாத்தீங்களா வெட்டி வேறு கரிசலாங்கண்ணி செம்பருத்தி எல செம்பருத்தி பூவு
ம் நீங்க சொல்றதெல்லாம் கரை ட்டுதா கரட்டுகு தா நீங்க சொல்றதெல்லா ஆனா என்ன சொல்றதுன்னா நா பண்ண இந்த கத்தால அப்புறம் வெங் வெங்காயம் அப்புறம் கருவேப் இல வெந்தயம் இதெல்லா போட்டு ஒரு எண்ணெய் தயார் பண்ணங்களா
உம்
கொஞ்ச நேரம் வளரும் கொஞ்ச நேரம் தேய்சச்ச கொஞ்ச நாள் வளரும்னு பாத்தா அது வளரா வள முடிதா நெறையா கொட்ட ஆரம்பிச்சிர்ச்சி இப்ப பயங்கரமா முடி கொட்டுது
அத வந்து காட்சி இது பண்ணிங்ளா
உம் காச்சி அதுல போட்டு கத்தாழைய அரச்சி கருவேப்ல அரச்சி போட்டு கொதிக்
அதுதா காச்சி பண்ணா அது வந்து ஒரு பக் குவத்துல பண்ணணு அப்பதா அது வந்து சரியா வரு
அப்டிங்ளா உம் ஹ யதனால சேரி வேரு கொஞ்சொ தேடி பாத்தெ நானு தேடி பாக்கொம் போது இந்த எண்ணெ என் கண்ணுல பட்டுச்சி அதனால நா ஆர்டர் பண்ணிர்க் யார தேச்சாதா தெரியு எப்டின்னு ஆனா வெல கொஞ்சொ ஜாஸ்திதா
ஏ அந்த எண்ணெய் பெயர் என்ன
சேஃபா சேஃபா சேஃபானு ஒரு ஆயில் ஆயுர்வேதிக் ஆயிலு
ஓ அது ஊட வா இன்டிகா அஸ்வினி அந்த மாரி அது கொஞ்சோ நல்லா வளருல்ல ஆம்லா
முன்னாடி யூ யூஸ் பண்ணிருக்க ஆஹ் அவர் வீட்ல இருக்கும்போது அதுக்கப்றோ யூஸ் பண்ணல எந்த எத தேச்சாலு முடி கொட்ற மாரி எத தேய்சாலு எனக்கு முடி கொட்ற மாரி இப்பயே ஃபீல் ஆவுது
ஓ
வேற எதேதோ போட்ருக்காங்க உம்
க்காங்க
உம்
சீக்கரமா முடி வளர்ணு சொல்டு ஹேம்லானு ஒரு எண்ணெ இருக்கூ பச்ச டார்க் பச்ச கலர் கருப்பு கலர்ல மாறி இருக்கு அந்த எண்ணா அப்டியே ஏவீ ஸ்மெல் வரு ஆ எவி ஸ்மெல் வரு
ஆமா ஆமா
பண்வானா டெய் தெனமு வேலைக்கு போயிட்டு வந்து ஃபுல்லா தலையில ஃபுல்லா அப்ளே பண்ணிட்டு தா படுப்பா
உ உ
அதுக்கப்ரோ திரும்ம கால்ல ஏஞ்ச அப்ளே பண்ணுவா நெறைய அப்ளே பண்ணி அப்ளே பண்ணி அவருக்கு நெறைய முடி வளந்துச்சி
அப்டியா அப்ப நீ என்ன மட் டு நெறைய தேச்சிக்கிட்டே இருக்கணுமோ நாம் எப்பியு எப்பனா ஒரு தடவ தா தேய்ப்ப
ஆனா தெரியில ஆனா அவத் தே அடிக்கடிக்கு தேய்ச்சிட்டே இருப்பா அந்த எண்ண
உம்
காலில ஒருவாட்டி தேப்பா நைட்டு ஒருவாட்டி தேப்பா ஏன்னா அவ வந்து கம்பனிகி இப்ப இந்தா அந்த கம்பனியில வந்து மொளகாத்தூளு கம்
ஓ ஓ செரி செரி செரி
அதனால எல்லா எண்ணையு இழுத்துக்கொ
ம்
அதனாலயே கேப் எல்லாம் வேற போடுவாங்களா
ம்
ஆ ஆமா வாசனை நல்லாதான் இருக்கும் அந்த என்ன கூட அப்படியே கிரீன் கலர்ல டார்க் க்ரீனு கருப் கலர் மாரி கலந்துருக்கு
ம் ஹூ செரி
அப்பறம் உங்கள் பள்ளி பருவத்தில் இல் நீங்கள் ம் எங்யாவ்து செல்ல நினைத்திருக்கிறிர்களா
பள்ளி பருவத்தில்
நீங்கள் பள்ளியில் படிக்கும்போது நான் இந்த இடத்துக்கு செல்லணும் அப்புடின்னு சொல்ட்டு நெனைச்சிக்கீங்களா அது நடந்திருக்கிறதா ஏதாவது
நான் பள்ளியில் பள்ளி பருவத்தில் என்னை எங்கியுமே யாருமே கூட்டிட்டு போக மாட்டாங்க ஆ பள்ளியில் இருக் க்கும்போது கூட நானு டூரு அது மாரி ல்லா போனது இல்ல ஆனா போனால் காலேஜ் படிக்கும்போது எங்கியோ ஆஹ் கொடைக்கானல் அப்புறம் ஏதோ இன்னொரு ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போறன்னு கூர் கூர்க் கூர்குன்னு சொல்லுவாங்க அங்க கூட்டிட்டு போற அப்டின்னு சொல்லிட்டு ஆவளா பாத்தா அதுவும் நடக்கவில்லை எனக்கு
உம்
ஏன்னா அந்த நேரத்தில் அஹஹ் கொரோனா என்ற ஒரு பெரிய வைரஸ் நோய் வந்துவிட்டது இந்தியா முழுக்கும் அதனால்
ஆஹ்
காசெல்லாம் கட்டியாச்சு அப்புறம் போக முடியாமல் ஆகி விட்டது அதுதா கொஞ்சோ வருத்தமா இருக்கு அங்கெல்லா போய் பாத்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்டின்னு
ஓ சரிங்க சரிங்க தோழி இப்ப நீங்க எங்கியாவது நீங்க இப்ப எங்கேயாவது சென்றீங்களா
இல் இப்ப நானு எங்கேயுமே சொல்ற அளவுக்கு எங்கேயுமே போனது இல்ல இது வரைக்கு பக்கத்துல எங்கனா கோவில் போவோம் அவ்ளோதான் ஒரு பெரிய கிருஷ்ணா டெம்பல் இரு க்கு அந்த டெம்பிள்க்கு போயிட்டு வந்தோ சிவன் டெம்பிள் இருக்கு அந்த அந்த கோவிலுக்கும் போயிட் வந்தோம் ஆஹ் ஆம்மா அப்புறோ கொஞ்ச தூரத்துல அந்த கோவில் சொல்லுவாங்களா அதுக் அதுக்குதான் போயிட்டு வந்தே தர்ம் தர்மஸ்தலான்னு ஒரு ஒரு இடம் அதெல்லா கொஞ்சோ நல்லா இருக்கும் அவ்ளோதான் வேற எதுக்கும் நாங்க போனதில்ல இதுவரைக்கும் ஜாலியா சுத்தி பாக்கற மாரி எங்கயும் போனதில்ல
ஓ சேரிங்க சேரிங்க நா வந்து எங்க போ ஆஹ் போயிருக்கேன் தோழி
உம்
நா வந்து ஆஹ் போயிருக்கே தோழி நானு
உம் உம் செரி செரி
ஆனா எனக்கு வந்து ரொம்ப எனக்கு போணும்னு ஆசையா இருந்தது வந்து மணாலி
உம் உம்
மணாலிக்கு போணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச
உம்
ஆனா அங்கதா எனக்கு போமுடியாம ஆயிடிச்சி
ஓ செரி
அதனால டெல்லி தாஜ்மஹால் பாக்கணுனு எனக்கு ரொம்ப ஆச அங்க போய் பாத்துட்டு வந்தே
சகோதரி
அதுக்கப்புற இந்தியா கேட் நம்மளோடைய இண்டியா கேட் இருக்குல்ல அது பாத்துட்டு வந்தே அப்புறொ மும்பைல ஒரு பனிக்கட்டி அதாவது மணாலி மாரியே இருக்கு சின்ன மணாலின்னுவாங்க அத
உம் உம் சேரி
அந்த எடத்த போய் பாத்துட்டு வந்தே
பரவால்லயே
வேற எங்கயு போனதில்ல அவ்ளோதா
ஹம் ஹம் சேரி சேரி தாஜ்மஹால் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது நம்ம ஸ்கூல்லா படிக்கும் போது நம்ம ஃபோ ஃபோட்டோல பாத்துருப்போ டி வி ல கூட பாத்துருப்போ நேரடியா போய் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துது
நாங்க உள்ள வெளிய இருந்து உள்ள போகும்போதே எங்களுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்றது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷொ அந்த என் ஃப்ரென்ஸ் போன ஒடனயே வீடியோ ஆன் பண்ணிட்டோ ஃபோன்ல
உம்
ஆன் பண்ணிட்டே அப்டியே போகும்போது அப்டியே அந்த எடம் சுத்தி வந்து ஆ செம்மண் கலர்ல தா பெயிண்ட் அச்சு வெச்சிருப்பாங்க அந்த செவர்லா அப்டியே அந்த ஸ் அந்த செவர் உள்ள பாத்தா நம்புளுக்கு அப்டே வெள்ளையா இருக்கு
ம்
ஆனா கிட்ட போய் பாத்தா அந்த அளவுக்கு வெள்ளையாவே இருக்காது தாஜ்மஹால் நம்ப போய்ட் தொட போது அதாவது மார்பல்ஸ் பாத்தீங்களா மார்பல் ஆ ம் நம்ப தூரத்துல இருக்கு போது பாக்கும்போது வெள்ளையாருக் போ அப்புடியே நம்புளுக் க்கு வெள்ளையா து ஆனா நம்ப கிட்ட போய் பாக்கும்போது இல்ல அது வந்து மார்புல்ஸாட்டோ இருக்கு
ஓகே பளிங்கு கற்கள்லே ஏதோ சொல்லுவாங்க கலரு கொஞ்சோ கம்மியா வெள்ளையா இல்லாம கம்மியா இருக்கும் சொல்றீங்ளா
அ ஆ ஆனா அது உள்ள நம்ம நுழையும் போது அது தாஜ்மஹல்ல பாக்கும் ம் போது எனக்கு மனசுக்குள்ள அவ்வுளோ ஒரு சந்தோஷம் அய்யோ நம்போ நனச்சு ஒன்னு நடந்துச்சு நம் பாக்கணும் நனச்ச ரொம்ப வருஷமா நம்ப ஆச இல நெறவேறிர்ச்சி அப்டில்லா அப்புறோ உன்னா வளச்சி வளச்சி போ பொ
ம்ஹு அங்க ஒரு ஆறு இருக்குன்னு எதோ சொல்லி கங்
ஆஹ் ஆமா காவேரி ஆறு
யமுனைன் சொல்லுவாங்க
காவேரியா காவிரியே இந்த சைடு யமுனை அந்த சைடாக்கு
ஓ செரி செ அப்டியா
ஸ்டெய்ட்டா வந்து செங்கோட்டையன் செங்கோட் என்னுடைய கோட்டை ஒன்னு இர் பா அதுக்கு வந்து லை ரைட் சைடு லெஃப்ட் சைடு காவிரி யமுனான் நெனைக்கிறே எனக் செரியா தெர்ல ஆனா ஆறு ஒண்ணு இருந்தது உ
செல்ஃபி அப்படியா
ம் அதுக்கப்புறோ நம் அ அயோத்தி இருக்கு ங்ளா ராமர் கோவில்
ஆமா ஆமா இப்ப அது அதா உ மோடி அவர்கள்
அ இப்ப கூட கொம்பாபிசேகம் பண்ணாங்களே அந்த கோவில் தா அந்த கோவில்க்கு போய்ட்டு நல்லா சிறப்பாருந்தது அந்த கோவில் நம்ம வந்து கடவுள பாக்க அப்டே கிட்ட நம்ம கிட் கிட்ட போகு நேருக்கு நேருக்கு பாக்குறோ பாத்தீங்ளா அதே மாரியேருக்கு அப்டியே ஒரு என்ன அது சொல்றதுக்கே வார்த்தையே இல்ல அந்த மாதிரிருக்கு
ம்
ரொம்ப நலந்தது அந்த என்ன அது மறக்க முடியாதுண்ணா
எனக்கு போகணுனு ஆச ஆனா என்னால போ முடில எனக்கு தெரிஞ்சவங்க போய்ட்டு வன்ட்டாங்க போவ ப்டினு ஒரு நம்பிக்க பாக்கலா
கண்டிப்பா ஒரு நாள் போகலா போகற உங்ளுக்கு நாள் வரும் நீங்களு அன்னக்கி போய்ட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க சரிங்க தோழி நம்ம அதிகமா பேசிட்டோ பே அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்
உம் சேரி தோழி சேரி